ஹலோ
ஆ சொல்றா
ம் கேக்தாடா என்ன பண்ற
சும்மதா மாடிலாவொக்குந்துனு கொம்பு வெச்ச தட்டீனுக்குற
உ தம்பி எங்க
எ தம்பி வேலைக்கி போயிருக்கா
இன்னா வேலைக்கி
கோயில் வேலைக்கே
நீ போல
ஆஹன்டா நா எங்கயு போறதா இல்ல
ஆ செரி அப்புறோ இன்னாதா பிளானு
அதா எனக்கு தெர்ல எதுவு போட்டு என்னா
இப்ப டுவெண்டி நைன் ஓப்பண்ணு நாளக்கி நால்னனிக்கே
ஆமா
ஆ ஆ நா வர்லடா
ஆ
அடா இன்னடா உன்ன அர்ஜிண்டு இல்லடா நா சி வே உம்
போட்டா அதோட அர்ஜென்டிலதா அது ரெண்டு இதுல முட்ஞ்சிடோல
செரி மாதியோசன பண்றது அப்பம்மா
டேய் அது டைமிங் இருக்குல்ல எல்திக்ளௌட்னா
போய் ஓப்பன் ஆகுது டைம் இருக்குண்ணு நீ சொல்றீயா நீயே
ஆமா
ஆ இப்ப வேற ஏதாச்சு ஒரு அறிவு ரீ செண்டா எதோ எக்ஸாம் அ போட்ருந்தாங்க அது இன்னானு தெர்லயே அது
செர் செரி அப்புறோ அந்த சர்டிபிகேட்டு ஏதோ மார்க் ஷீட்டோ எதோ ஒன்னு வாங்கினி வரல்ன்னோன்னாங்க காலேஜ் போய் லர்ந்து அது எப்போ போய் வாங்கினு வற்தே ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சி
ஓ அதெல்லா டேட்டா ரூம் நம்பர் இல்லியா
ஆஹாண்டா அது மார்க் ஷீட்ரா அது ஃபர்ஸ்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்ட்ரு தேர்ட் செமஸ்ட்ரு ஃபிஃப்த்து செமஸ்ட்ரு ஃபோர்த்து செமஸ்ட்ரு மட்டு இல்ல போல
ஏ அவ எ எழ்த்தி தர்லயா
ஆமா ஃபோர்த்தோ சிக்ஸ்த்தோ எழுதிர்க்கோல
ஆ ஆ
அதனால அந்த மார்க் ஷீட்லா இல்ல போல ஏன்னா இப்ப நீ காலேஜ் போனும்னா அதெல்லா தேவப்படும்ல ஆ அதுக்குதா தராங்க போல
ஜூலை ஒன்னு ரெண்டு மூணா
ஒன்னு ரெண்டு மூணுலா என்னடா அது மார்க் ஷீட்றா அது
ஓ அது மார்க் ஷீட்டா நாலு டேட்னா நா என்ன நெனச்ச ஒன்னாந் தேதி ரெண்டாந் தெதி மூனாந் தேதி நாலாந் தேதி இல்ல போல
அப்புல்லா கெடையாது அதெலா மார்க் ஷீட்டு இப்போ நீ காலேஜ் நீ இன்னௌரு இது போன்னோனா அது தேவப்படோ
உம்
ஆ அது சொல்றே எப்டி நாளைக்கு போலமா இல்ல இவனுங்களுக்கே தேவப்படுமே
நாளைக்கா
ஆ நாளைக்கு போய்டாது வரலா நாளைக்கு என்ன கெழம சனிக்கெழமையா
சனிக்கெழமை நாளைக்கு லீவுன்றா சுகுமாரு
ஆ லீவ் நாலு காலேஜ் இருக்கு தான்டா
ம் செப்பலாவுடோ
எப்பா
நாளைக்கு
அ செல்வி மேம் கேட்டுசுன்னு போய் வாங்கினு வன்ட்டா
நா அந்த இதுவே அந்த அப்னாலிஜிமெண்ட்ஸ் சர்டிபிகேட் குடுத்துட்டு அந்த இது வாங்கலடா இன்னு
அவளதா நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலா எனக்கு ஒண்ணோ ஆ டி சி வந்து டி சி லேட்டா தருவாங்க போல மார்க் ஷீட்டு லெ லெவல்த் டுவல்த் அதா லெவல்து டுவெல்து டென்து மார்க் ஷீட் தருவாங்க
ம் ம்
ஆ இது வேற டா அதுன்னு சொல்லணும்னு நெச்சே நா வேற ஒண்ணு வாங்கனு போனாஃபைடு வாங்கனு ஆ அது எப்டி சொல்றது எ தம்பி தேவ படுதாண்டா
உ தம்பி நீ யாண்டா வாங்குறா நம்ம வாங்கலாமா
ஆ
ஆ அதா காலேஜில கேக்குறாங்களா என அட்மி
ஆ செகண்ட் ஆ செகண்ட் டிகிரி போறதுக்கு கேக்குறாங்க ஆ ஆ இவன் கேக்றா அது வேணும்ண்டா எனக்கு அது இந்தந்தாவ ஒரு இருவதாயிரோ கொறையு
இருபதாயிரம் கொறையுமா
ஆமா அவனுக்கு வந்து அறுபதாயிரமா
ஆ
ஆ அதா கொறையு வாங்கி குடு இந்த இங்கேதா திருவள்ளூர்ல ஒரு காலேஜ்
ஆ அ நேரடி கரஸ்பண்ணல
கரஸ் தா போரதுக்கு
அவனு காலேஜ் முடிச்சிடானா இன்ஜினியரிங் எப்டி கரஸ் போடுவா
பி யி போலாமே கரஸ்சு அவ இன்ஜினியரிங் பி யி வேல்யூ தான்டா
கரஸ்ல போட்டா
டேய் தெரல அவ காலேஜ் பசங்க எல்லாருமே போட்டு வேலைக்கு போய்ருக்கானுங்க
ஆ என்னா வேலைக்கு
தோ இங்க பட்டாப்பிரம்லயோ இல்ல எங்கேயோ ஒரு வேல போல
இங்கயே அது மாரி கேழண்டா போலா
அதா இது டிகிரி தோட இருந்துதானா வந்து இருபதோ இருபத்தி ரெண்டோ எவ்ளோ தெர்ல தரானா
ஆ
ஆ ஃப்ரெண்டு எல்லா போய்னுக்கிறாங்களா ரூம் எத்துருக்கான்னா அவ ஃப்ரெண்டே இந்த வேலைக்கு போ சொன்னே அவ்ளதா அவ கூடயே போயிட்டு அப்டியே வேலைக்கு போவே
ரூம்ம அப்டியே ஷேர் பண்ணினா போது
அதுதா ஷேர் பண்ணின்னு அங்கேய இருந்துடு அத கேட்ரிங் கிட்ரிங் வந்தா போவே
ம் ம்
ஆன்றணா
ம் செரி இங்க இருந்து போற மாரி ஏதாச்சி கம்பெனி ஆக்சுலா நல்லா இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு வர மாரி
இருபது இருபத்தி ரெண்டு வரா மாரியாடா
ஆ அந்த பைய சொன்னால்ல சுசி இன்ஸ்டால்மெண்ட்ல ஏதோ ஒரு ஒர்கு இருக்குன்டு பைய பேசிட்டு இருக்கு சொல்ல நார்மலா கால் பண்ணா
ஆ
இப்ப அது யாருன்னு தெரியல நா அ அன்னிக்கு உட்ட அப்படி வாட்ஸ்ப்ல பேசனு அப்டி உட்ட அவ எங்க போய் நின்னுகிறானே தெரியல கண்டுபிடிக்க முடியல விஷ்னா உன் ப்ரெண்டு போலா
ஆ
அதா அவகிட்ட பேசி கண்டுபிடிக்கணு அதா கன்னிபுத்தூரான் கிஷோர் சொன்னானே
ஆமா
அங்கேயேதா அது ஒரு கம்பெனி சுக்கி இன்ஸ்டால்மண்டுனா கேட்டா பொருள்லா ஸ்கேன் பண்ணுமா
ஆமா இதெல்லா எவ்ள நாள் செது ஒணு நா ஒரு இதுக்கு மேல
ரெண்டு மாஸ்திகி இருந்தா போதாது எனக்கு ரெண்டு மாசத்துல ஒரு மாசோ ஒரு பத்தாயிர ரூபா வச்சிட்டா போத லம்ப்பா
ம்
ம் ம்
அதுக்கு நீ அமேசான் போ போட்டு போயிருந்தாலு வந்துருக்குண்டா நா ஒரு ஒரு மாசோ
அமேசான ஆன்டா சிம்பிளா இரு அமேசான் போயிட்டு ஸ் ரேட்டிங் தராம மாரி வேல எல்லா போய் முடியாது டா
ஆமா
வெருப்பு இதெல்லா இப்ப போனோமா அப்டி அ ஷிப்ட்டு கரெக்ட்டா இருக்கு நாலு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வரதுக்கு மதியானோ சரி சாயந்தர நாலு மணிக்கு போயிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு
ஆ
ம்
போலாமே ஏதோ கேட்ரிங் போற மாரி ஒரு ரெண்டு அவர் எக்ஸ்ட்ரா இருக்கற மாரி இருக்களா
அ ஆ அது லன்ச் பிரேக் அதெல்லா பிரேக் அதெல்லா வேலையே இருக்காதுன்றா அவ கேட்ட அவ அது இது பேசுறதுக்காக அப்டி பேசுனான இல்ல உண்மையா அப்டிதா இருக்குமானு தெர்ல விஷ்ணுகிட்ட கேட்டு பேசனாதா தெரியு
ம் ம்
கேட்டு சொல்றன்னா அது எது சொல்லல்ல ஆ சரி அதே வெச்சிக்ட்டுனு நானு பண்ணல அதே யோசிச்சிங்க போற எடுக்கு கேட்ட போனலே போய்லாடா சம டைம் டெம்ரவரியா ஒரு ரெண்டு மாசத்துக்கு
வேலை செய்றானாமா அவ ம்
ஆமா அவ வந்து டென்த் பெயில் ஆயிட்டானா
ஆ
அப்ப இருந்த ஏதாச்சு வேல அந்தமாரி தா போயிருந்தானா அப்புரமா இந்த வேலைக்கு போறானா இருபத்தி ரெண்டு இதே கரெக்டா இருக்குனு போயிட்டு இருக்கனா ம் இருபத்த ரெண்டு ரூபோட அந்த டைமிங் பக்காவ இருக்குது
மா
ம் நாலு மணிக்கு போனோம்மா பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கி வீட்டுக்கு வந்தா தூங்கணு டைம் அவு நம்ம தூங்குரதே பண்ணேண்டு மணி தா வீட்ல
ஆமா
ஆ தூங்குற டைமு கொஞ்சோ கர்டாவு பத்து மணி எஞ்சா ஓட வீட்டுல இருக்குற வேலையு பாத்துக்லா திரும்பி நாலு மணிக்கி போ போறோ அவ்ளோ தா
ம் நாலு மணிக்கு அங்க போயிட்ணுமா
ஆமா
செரி செரி
ம் அதல்லா போனு ஆ இன்னைக் நைட் தா சொல்லிருந்தாங்க கிஷோர் கிஷோரு மும்பை போ போறான் டா செரி சும்மா போன் பனாண்ணா அவன் மறைக்கிறா போட்டா
நா தா
வா வேலையா எங்கயு போட நீ இண்ட்ரியுக்கு போனனு தெரிஞ்சிர்ச்சு
ஆஹா
தேட்ற நல்ல வேலைக்கு எது போலயா டா என்னா டா எதோ போ போறன் சொல்லிருந்த ஓங்க அண்ண சொல்றனால் போல்டா அப்டியே சும்மா தா ஒன்னு போல அப்டிப்டின்னுதா
ஆ
உம் அது எப்போ வாச்சு இன்ர்வூக்கு இன்டர்வியூன்னு எடுத்து விட்டோம்ரா அது அப்புறம் இடர்வூ போயிடணும்
ம்
ஹச் ஆர் எங்கியோ போய்ட்டாராம இன்னியு போல உன் கேட்டே வரண்டான்ட்டு அவன் நானே காலேஜி லாஸ்ட டைம் எழுதிதுனு சொல்ல வந்து கேட்டுச்சிருந்தா அப்பதா அவன இது பண்ணாங்களே அப்டின்னா இவே பார்ட்னர் மாட்டோ எப்டி இது பண்ணுவாங்க அப்பா
பார்ட்னரு அப்டித்தா சொன்னா கொரியரு வரலன்னு சொல்லிட்டமாடான்னா
ஆ
ஆ வர்ல சேர் சொல்லிட்றா நா பாட்னேரு
ஆ
ஆ அதா போல அதுக்கப்புறம் கொரியர் வரு என்னான்ட்டு தம்பிக்க கிட்ட போன் பண்ணிக்கிறங்க போல அது ஒரு ரெண்டு மணிக்க ஆவு ஒருமா நீ சாப்புற நேரத்துல போன் பண்கிறா போல அதுதா இருக்கும் போல
இப்ப போயிருப்பான்னு நெனக்கிறே இப்ப இன்ட்ரெவியு அவதா சொன்னானே ஹச் ஆர் இல்லன்ட்டு
அதுதா அதனால தா கொரியருக்கு போலான்ட்டு இது பண்ணிருக்கா போல
ம்
என் தம்பி வரலன்னு சொல்ட்டா
அதுதா வேல ஏதோ டிசல் டேங்க் வருமா ஏதோ டேங்க் வருமா அது மேல ஏறி பைப் எடுத்து வண்டில உட்டு உக்காண்டு இருக்குணும்மா ஃபில்லாவுர வரிக்கு
ஆ
திருப்பி கயிட்டு உண்ணுமா
ஆ
இதுக்கு தா இன்ர்வியூ இதுன்னா ஒர்க்கு ஒண்ணுமே புரியிலியே
ம் எங்கயா அது அது ஓகே அ ஒர்க் எங்க இருக்குமா
அது கனிம்பத்தூர்லதா
ஆ
இல்ல அங்க இருந்து என்ன கேன்ல ஏத்தினு போவாங்களா ஒன்னு தெரியல நவீன்தா சொல்லிருந்தா ம் இங்கெல்லா ரெஃபர் பண்றாங்கன்ட்டு நல்லா மாமா பைய நெலமைதா ரெஃபர் பண்ணுவாங்க சிம்பிளா இருந்ததா
ஆமா
ம் ம் அம்மா ரெண்டு மாசத்துக்கு எதனா ஒரு வேல இருந்தா போதுன்டா
ஆ
காசு இது போட்டு வெளியேசு வரலா எல்லாத்துல இருந்து
ம்
ம்
ரெண்டு மாஸ்த்துக்கு இப்ப யார்டா குடுப்பா தெர்லா ரெண்டு மாச மட்டு குடுன்னானா தமினிப்போ
தொட கூடாதா அந்த மாரி
அ
இப்ப நா ராஜம்ன சொன்னதுக்கு போயிடுவே
ஆ
வி ஆர் மளி
அதா
இப்ப நா போயிட்டனா இப்ப அங்க போயிட்டனா என்ன வேலண்ணுவாங்க எங்க அண்ணே இந்த மாரி சொல்லுவே அது கம்பன்ல பாஃப்ச்சு தேட்டர்ல பாஃப்கான் போடறதுன்ட்டு
ஆ
நா இப்ப அதல்லா கேப்பா திட்டுவா
ஆ
ஆ விற்ப்பு அதெல்லா
ம்
ஆ எதனா கம்பெனினா னோடயு கம்முனு ஃபோன் பண்ணாம போய் கம்பனில்ல வேல செய்றனா தெர்ய தேவயில்ல
ம் ம்
ம் கம்பெனி போறண்டா அப்டின்ட்டா முடிஞ்சிச்சு
ஆ
பாக்கனுனாலே வெறுப்பாக்கு வேற ஏதாச்சு பாக்ணு
ம்
அந்த சைட்லா ஆனா இருக்குடா ஆனா இவன்லா வீட்ல தான்ங்கறானுங்க தினேஷ், தனுஷ் மத்த பேருந்தா
ம் ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டா அதுல ரீல்ஸா அனுப்பினுக்றானுகோ
ஆ
அட பாவிகளா
செரி
ஆ
ம் பண்ணு அப்டேட்டடான்
ஆ
கால் கட் பண்டு
தே கட் ஆவ மாட்டன்
ஹலோ ஏய் நீ பண்ட இதுல பண்ண முல்லடா
டே எந்த கட் ஆவலடா
சரி அப்டியே பேசு அதே ஆட்டோமட் கட் ஆய்டு இவ செப்டோ தெர்ல பக்கு போல ஜெப்டோ போறன்னா அ தினேஷ் குமாரு
ஆ
போனா இன்டர்வியூல்லா ஜாயின் பண்ருந்தா வேல சொல்லி குத்து